ஆ அ அண்ணி ம் இந்ததோ சும்மாதா அண்ணி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க பிஸ்கெட் சாப்ட்டுக்கிட் இருக்கோ
சேரி சேரி சேரி பாப்பாவு நீயும்மா
ஆமா ம்
அ
ஹலோ ம் அ கேக்குது அண்ணி ஆ கேக்குது கேக்குது இந்த போ அப்பா கிட்டக்கேளு உம்
ம்
அப்றோ மதியதுக்கப்றோ வேல இல்லையா அவ்ளோதா னா ம்
டைம் போட்டு கெளம்பி ஓடி வந்துட்ரது
அ
ஆமா பன்னெட்ரைக்கு மேல வீட்ல பாக்றது சனிக்கிழமைதா மேக்சிமம் அவைங்களோட இருப்பே
அ அ இப்ப எதா மீட்டிங்னா உங்களுக்கு வீடியோ கால்லே வருமா
மீட்டிங்கா மீட்டிங்ல்லா இருக்காதுமா மீட்டிங்ல்லாம் கெடையாது எனக்கு ம் ம் இதுக்லா வேலையே இல்ல
குட்டி கொழந்தைங்க சாப்ட கூடாதுன்வாங்க குழந்தைங்க சாப்டக்கூடாது நம்மலா பாக்குறத பைல் வந்தா இது பண்றது
ஆமா
ஆ அ ஆ அ
கொஞ்ச நேரம் வேல பாத்துட்டு லீவ் டைம் போட்டோம்னா நம்ம வீட்டு வேலைய பாக்க ஆரம்பிக் இதுவா இங்க ஊருக்கு சிங்கப்பூருக்கு ஆள் போறாங்கல்ல இங்கருந்து
ஆமா
அவங்க அங்க போனோன இப்ப கோர்ஸ் மாரி படிக்கணும்
ஆ
அதல்லாம் புக் பண்ற வேல
ஆ ஆ
அவங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் போடுவோ
ம்
இன்சூரன்ஸ்ஸு அப்புறம் வீக்கான்னு ஒரு நம்ம இன்சூரன்ஸ்லய இந்த பல விதமா இருக்கும் இப்போ அவங்க வந்து கட்டுறது எல்லா ஏறி வேலை பாப்பாங்க பண்ணுவாங்கல்ல அங்க போயி
ம்
கட்டடம் மேல ரொம்ப நம்ம ஊர் கட்டடம் மாரி இருக்காது அங்கல்லாம் ரொம்ப பெரிய பெரிய கட்டடமா இருக்கும் சோ அதுல வேல பாக்கயில அவங்க விழுந்து ஏதோ அடிபடுது செய்யுதுன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணனும் அப்ப வந்து அவன் இந்தியா இந்தியாலந்து அவன் சிங்கப்பூர் போறக்குள்ளயுமே நம்ம அவனுக்கு எல்லா ஏற்பாடும் அவன் நாளைக்கு வரனா நம்ம இன்னைக்கு இங்க அவனுக்கு எல்லாமே பண்ணி வக்கணும்
ஆ
சோ அது மாதிரி நேர
நீங்க முன்னாடி பண்ணிட்டுருந்தீங்கல்ல முன்னாடியே முன்னாடி இருந்த தானே பண்ணிட்டு இருந்தீங்க இது இந்த வொர்க்கு
இல்லமா மூணு வருஷமா பண்றேன் இருவத்தி மூணு டிசம்பர்லே ஆரம்ச்சது வேல
ம்
இருவத்தி மூணு டிசம்பரு இருவத் நாலு டிசம்பரு இருவதஞ்சு டிசம்பரு ஆ இந்த வர்ஷம் வந்து டிசம்பர் முடி்சிருச்சுனா கம்ப்ளீட் ஆயிரும் மூணு வருஷம்
ம்
ஆமா மூணு வருசமா தா வேல பாக்கறேன் அதுக்கு முன்னாடி நான் வேலை பாாக்கலயே வீட்லதானே இந்தேன்
ஆ அ சரில்ல எனக்கு நீங்க முன்னாடி வேல
ஆமாமா இல்ல அப்ப வந்து அண்ணே வீட்டுல வந்து எல்லா வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க அண்ண இங்கே தா இருந்தாரு அதனால உனக்கு அப்டி தெரி்சிருக்கலாம்
ஆ
ஆனா வந்து நா இங்கதா இருந்த
ஆ ஆமா இது பரவாயில்லல்ல உங்களுக்கு ஏத்த மாரி இருக்கும்
டைமிங்கும் கம்மியா இருக்குன்னு சொல்ட்டு போக ஆரம்ச்சாச்சு
ம் ம்
மத்த படி ஒண்ணு கெடையாது
ம் ம்
வெயில் எப்டி அங்
ஐயோ இங்கே வெயில் அதிகமா இருக்கு நேத்துதா கொஞ்சோ வெயில் இல்லாம இருந்தது
ம்
இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு
ம் ம்
ம்
சமையல் யாரு இன்னிக்கு இங்கேயு வெயில் ஓவர்தா அத பார்த்துதா கே இரு இங்கே இப்படி இருக்குன்னா அங்கே எப்டி இருக்கு இங்கேயு ஓவராதா இருக்கு
ம்
ம்
ம்
ஏ சமையல் என்ன இன்னைக்கு நான்வெஜ் எல்லா எடுக்க மாட்டிங்களா
ஆ எறா வாங்கிருக்குறோ எறால் ம்
அங்கே எறா எ
இங்க ஏறான்னு சொல்லுவாங்க ஆம்மா இங்க ஏறானு சொல்லுவாங்க ஆமா இங்க பேசுனா இங்க வந்துரு அங்க கொஞ்ச நாள் பேசுனா ம் அங்க பேசிட்டு இருக்கு போது அந்த அங்க பேச மாதிரி வந்துரு மாத்தி மாத்தி
அதே அதே பாக்குறே நீ அப்பப்ப வார்த்தைய விட்ர
ம்
எறால் சாப்பிடுவானா
ஆ சாப்டுவா
செரி செரி செரி அங்கெல்லா ரேட் எப்டி எறாலு இதெல்லா கம்மியா கூடயா
அங்க எல்லா இங்கேயு அதிகோ தா மூன்னூறு ரூபா முன்னூறுபாய்க்கு மேலதா இங்கே எல்லாமே ம்
செரி செரி
இங்க இதெல்லா கா ஈசியா கெடைக்கு மீனு மீன் எல்லா நெறைய
அதத்தே சொல்றே ஈஸி ஆனா கம்மியாதா சொல்லுவாங்க வெள
ஆ ஆமா ஒரு ஒரு நேரோ பொறுத்து வெல அதிகமா சொல்லுவாங்க நூறு ரூபாய்க்குமே நூறு ரூபாய்க்குமே மீனு கொடுப்பாங்க
ஆ ஆமா நெறைய யூடுப் வீடியோல எல்லா போடுறாய்ங்க இல்ல
ஆமா ஆ ஆமா அப்டிலா தருவாங்க ஆனா நெறையவே தருவாங்க நூறு ரூபாய்க்குனா ஆ அந்த இத பொறுத்து இருக் போற பிட்சா அதிகமா ஆச்சு இப்ப எரநூறுவானு வாரோ வாரோ வாங்குறோ தெரிஞ்சவங்கன்னா தெரிஞ்சவங்கன்னா கம்மியா இது பண்ணுவாங்க ம் அப்பா போட வா
சந்தைக்கெல்லா சந்தையெல்லாம் போவீங்களா சந்தைக்குல்லாம் போவீங்களாமா நீங்க போவீங்களா சந்தைக்கு ம் ம் ம்
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது பேசற கேக்குது பேசிகிட்டே இரு பேசிகிட்டே இரு ம் ம் சந்தை எல்லாம் நம்ம ஊரு மாரி அங்கேயே இருக்கான்னு கேட்டேன்
சந்த எல்லாம் இங்க போட மாட்டாங்க நீங்க மா ஃபுல்லாமே இதுதான் மார்க்கெட் மாரிதா ஆ நம்ம போய் வாங்கிறதுதான் கடை எப்பவுமே இருக்கு டெய்லி இருக்கும்
நீ எப்டி இங்கெல்லா போற மாரி போவியா வருவியா எல்லா எடத்துக்குமே
ம் நாங்க எதாவது கோயிலுக்கு எங்கியா போறதுனா தா போவோம்
ஆ
இங்கய அங்கே அத்த கூட போறதுனா கடைக்கு எப்பியாவது போவே அவ்ளோதான்
ஆ ஆ
ம் அ அ அதிகமா போமாட்டே அவுங்களே வாங்கினு வந்துருவாங்க ஏ மாமனாரே எல்லாமே வாங்கி வருவாங்க
ம் ம்
ம்
தம்பி ரிலேஷன்லா அந்தஊர் தானா வெளி ஊரா
ஆ இங்கதான் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க பக்கத்து ஊரு
ஆ ஆ
ம் ரிலேடிவ் ரொம்ப இல்ல கொஞ்ச பேர்தா ஆனா பக்கத்து ஊர்லதான் இருக்குறாங்க இந்த பக்கோ இல்ல
ஆ ஆ
ம் இப்ப இவங்க அண்ண ஆ அவுங்கதான் அவுங்கதான் கொஞ்ச பக்கத்ல இருக்காங்க அங்க இருந்துமே ஆ வந்துட்டுதான் இருக்காங்க போவாங்க வருவாங்க போவாங்க
இவ போய் அங்கெல்லா இருப்பாளா
ஆ போவா போய் கால்ல இருந்து ஒரு நாள் இருந்துட்டு வந்தா சாய்ந்தரம் தா வந்தா வீட்டுக்கு அங்கட்டு போய் பழக்க படுத்தியாச்சு
அதுதான் இல்ல அப்டி விட்டினாதா நீயும் டக்குனு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணினாலும் இப்பே போயிரு தரணி எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோ
ம்
நாங்கல்லா ரெண்டு பிள்ளைய பெத்ததுக்கு அப்புற தா வாழ்க்கையன்னா என்னன்னு புரிஞ்சுது
ம்ம்
நீல்லா இப்ப ஒன்னொரு குழந்த கொஞ்சோ உனக்கு சின்ன வயசு தா
ம்
அடுத்த குழந்தை வந்து பாப்பா மெச்சூட் ஆகி பாத்துக்கற பாப்பாவுக்கு ஒரு மூணு இப்ப என்ன வயசு
இப்ப ரெண்டர வயசு
ரெண்டர வயசு அதா அவ ஸ்கூல் போய் ஒரு அஞ்சு வயசுல தெளிவாய்டுவா
ஆமா
அஞ்சு வயசுல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகையில நீ இன்னொரு கொழந்தைக்கு கன்சிவ் ஆகு அது வரையும் நல்லா உன்னால முடிஞ்ச அளவு நல்ல வேலைய புடிச்ச வேலைய மட்டு பாரு இவளே ஆமா நாங்களா நான்ல்லா விட்டுட்டு இப்ப ரொம்ப கவலைப்படுற
செரி அ
உ நல்லதுக்சா சொல்றே
உம்
நல்ல வேலைய பாக்க ஆரம்பிச்சுரு அஞ்சு வய்ஸ் இந்த பிரக்னென்ட் ஆனாலும் அப்ப லீவ் எடுத்துக்கலா சொல்லிட்டு ஆ
ம்
ஓ மக பாத்துக்கோ
ஆமா வேதி இருந்தா எடத்துல பாப்பா இருந்தால்ல அண்ணி பாப்பா அவளே பாத்துக்கறால இப்போ இல்ல தம்பிய பாத்துக்கறால பாப்பா பாப்பா அன்னு நாம பாபோ
இது சொல்லவல
சேரிபாப்பா
ஸ்வே ஆமா ஆமா ஆமா
ஆமா எல்லாரையு அவ அவளே பாத்துக்குவாப்பா தம்பிய
ஆ ஆ ஆ
ம்
ஆமா அவ நல்லா பாத்துக்கிறாள இப்ப மெச்சூடாயி ஆனா அந்த அளவு மெச்சூல்லா நீ ஆக வேண் டா நீ ஓரளவு அவ்க ரொம்ப நாள ட்ரை பண்ணி அமைய அதனால
ஆ இல்ல இல்ல சொல்ற ஒரு இதுக்கு இப்ப அப்டி இருந்ததுனாலதே இப்ப இவன சமாளிக்க முடிஞ்சுது து ம் ம்
நீ கரெக்டா நா சொல்ற மாரி பாப்பாக்கு ஒரு அஞ்சு வயசு நல்லா நடக்க பண்ண கூல் போகஅவது நடக்
ம் ஆமா
தெளிவா ஆயிட்டான் வைவே நீ உனக்கு ஈஸியா இருக்கு ரொம்ப கேப் உட்டினா ரொம்ப கஷ்டமாயிரு ஒனக்கு ரெஷ்டமாயிரு ம் ட்ரை பண்றத கொஞ்சோ முன்னாடியே ட்ரை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலையை ட்ரை பண்ணிரு
ஆ உம்
காலம் போன கடைசியில இப்ப வேலைக்கு போயிட்டுருக்கோ அத சொல்லிட்ருக்கே இல்ல இங்கே என்ன காலேஜு
என்னதுது நா படிச்சதா இங்கதா அழகப்பா ல தா படிச்சேன்னா
ஓ ஜேரி ஜேரி ஜேரி இங்கதானா
அசேர்டா
ஓகே அத வச்சு ஒரு கோர்ஸ போடு ஏதாவது இதுல போடு போட்டு பண்ணு
இப்ப இங்க இருந்தே அங்கே போடலாமா
போட்லா நல்லா போட்லா எக்ஸாம் டைத்துல நீ வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போற மாரி இருக்கு இங்கதா கரேசுலலா எம் பி ஏ நெறய வருதே
ஆ
ஒரு சார் நம்பர் கூட என்ட்ட இருக்கு நா கேட்டுட்டு உனக்கு என்ன ஏதுன் சொல்றே அந்த சார்ட்ட கேட்டா தெரியு அவர் எம் பி ஏ எம் சி ஏ இந்த மாதிரி நெறயா கோர்ஸ் எல்லா இது பண்ணிட் இருக்காரு கரஸ்ல போடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு
ம்
அவர்ட்ட கேட்டுட்டு உனக்கு என்னன் சொல்றே
ம் ம்
சரிமா நா அப்புறமாட்டி கூப்பட்றே ஓகே மா பாய்